ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் தோழி ஹலோ
ஆஹ் நலமா இருக்கீங்களா
தோழி
உம் தோ தோழர் நீங்க தான் தோழி நான் தோழர் அஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க
வீட்டு வேல பார்த்துட்டுருக்கேன்
அஹ்
பேரப்பிள்ளைய பார்த்துட்டு இருக்கேன் வேலையெல்லாம் வேலை எல்லாம் போயிட்டு வந்துட்டேன் இனிமேதான் போகணும் அடுத்து ப சாந் அப்பிரம் போனோம் நைட் டூட்டிக்கு பொண்ணு வேலைக்கி போயிருக்காங்க அவுங்களோட கொழந்த அவங்களோட கொழந்தைய பாத்துக்கிட்ருக்கே மதியானோ சமைச்சி சாப்ட்டு ஆ
எது பொது போக்குவரத்து பஸ்ல அந்த மாரி போறீங்களா எப்டி வண்டில எதுவு போறீங்களா
இல்ல பஸ்லதா போறே பஸ்தா பஸ்தா பஸ்லதா கஷ்டப்பட்டு போ வேண்டியதா இருக்கு ஆமா ஆமா என்ன பண்றது வண்டி ஓட்டத் தெரியாது எனக்கு
ம் இப்பதா எல்லா ஈஸியா போச்சி எல்லாருமே வண்டி ஓட்ட கத்துக்குட்டாங்க அப்ப சின்ன சின்ன பொண்ணுகள்லா வைசானவ்ங்க வரியு இப்ப போ வண்டி ஓட்ட அப்டி கத்துக்குட்டாங்க ம் ஆரம்பத்துல கொஞ்சொ பயமா இருக் ம் ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா இருக்கு அப்பறம் போஅ போக அதனுடைய பயொ தெளிஞ்சிரு ம் சைக்கிள் மாரிதா ம்
கத்துக்கணும்னுப்பா கத்துக்கலானு நெனச்ச சிக்கிட்டுதா இருக்கு ஒரு பேட்ரி வண்டிய வாங்கி கத்துக்
பேட்ரி வண்டி சும்மா இது மட்டு லோக்கல்ல கொஞ்சொ கொஞ்சொ ஓட்டிப்போ மெதுவா கூட போலா ஒன்னு அது இருவது முப்பதுக்கு மேல போகாது முப்பது நாப்பதுக்கு மேல போகாது அதிகமான வேகமு தேவயில்ல ம் நீங்க ஒரு நா முப்பது முப் நுப்பது நுப்பத்தஞ்சுல நுப் பொதுல போனா கூட ஒருமணி நேரத்துல போயிடலாம்
ம் பாப்போ அந்த கத்துகிட் டுதா போணு உங்கோட உடல்நெல எப்டி இருக்கு மாத்தர மாிரெல்லாம் சாப்பிடடுறீங்களா ஆட் அப்ரான் பண்ணிருக்கனிங்க ம்
ப
ம் டேட்மாண்டுக்கு மறுடியு போனீங்கனா அ அது எப்ப ம் அது எப்ப போறீங்க
மருத்துவமனைக்கு அது இன்னு முடிவு பண்ணல பைனான்ஸ் ப்ராப்ளமா இருக்கு எம்ம காசு கொஞ்சோ பற்ரா குறைய டியு கொஞ்சொ அது கொஞ்சொ ப்ரச்சனையா இருக்கு அதெல்லாம் பிரச்சன எல்லாம் கொஞ்சோ கிளியர் பண்ணிட் ட்டு போகணும்
ம் ம் ம் சேரி சேர் சேர் சேர் வேறது என்னா தொளர்கள்
ஆ
வேற என்ன சாப்பாடு கால்ல என்ன சாப்பாடு
காலையில பொங்கல் மெலகு போங்கள் மதியம் இனும் தெரியல எங்க வீட்டுக்காரம்மாவ கேட்கணும் இன்னும் ப என்னா ஒண்றாங்கன்ன நம்ப ஒரு சாப்பாட்டுக்கல்லா ஒன்னு முக்கியத்துவொ குடுக்குறதில்ல எதோ பசி அடங்கனா போதும் கொஞ்சோ சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாரி ஆ அது சாப்புண்ணு இது சாப்புண்ணும்லா நமக் கு இங்கெயு செ நா வெளிய வெளி ஊர்ல இருந் போதுஞ்சரி அந்த இதெல்லா ஒரு கடுத்துக்குறதில்ல ம் எதா வைது வயிறு பசி அடங்குனா சரிதா அப்டிங்கிற மாரி ஓடியிட் ம்
சே
சேரி சே வேற என்ன செய்திகள் வேல இன்னு சாய்ங்காலொ போகணுமா
ம் நைட்டு போணு நைட்டு சாய்ந்தரொ ஒரு அஞ்சு மணிக்கி பஸ் ஏ நால் ட்ற மணிக் பஸ் ஸ் ஏர்னனா போய்டுவ போயிட்டு நைட்டு வேலைய முடிச்சுட்டு காலைல வர வேண்டியதா பஸ்ஸு தா பிரச்சனையா இருக்கு என்ன செய்யறது பெரிய கஷ்ட காலமா இருக்கு
ரெண்டு பஸ் மூணு பஸ் ஏறுற மாரி இருக்கு மாறி மாறி போற மாரி இருக்கு, ம்
என்ன
ம், ம் இப்ப வண்டியே ஓட்ட தெரியா வண்டியே ஓட்ட தெரியாதவர்கள் கூட எடுத்த உடனே இந்த வண்டிய எலக்ட்ரிக் ஸ்கூரு வண்டி வாங்கி இப்ப நல்லா தெறமயா ஓட்டுறாங்க ம் சமீபத்துல ஒருத்தருக் கு நா அது மார்தா வண்டி எடுத்து குடுத்த அவங்களுக் கு வண்டி எடுத்துட்டு போறது து கூட முடியல அந்த நிறுவனத் துல இருந்து அவங்களே அந்த எலக்ட்ரிக் நிறுவனத்தில இருந்து அவனே கொண்டு போய் நெறைய வீட்லயே குடுத்துட்டாய்ங்க ம் வீட்லயே குட குடுத்துட்டாங்க இவ்ங்களே கொஞ்ச கொஞ்சமா ஓட்டி ஓட்டி ஒ ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் தாராளமா போயிட்டு வர்றாங்க
ம் ம் அதுதா நான் நெனைச்சிக்ட்டுருக்க வாங்கி கி கத்துக்கலானு முடிவு பண்ணியிருக்கே என்னால அலைய முல குறிப்பிட்ட டையமா போலா ட்ரெயினுக்கு ஓடியார வேண் டியதா இருக்கு கெழம்பி டொக்கு டொக்கு டொக்கு டொக் டொடக்குனு ஏழு இருவது ட்ரெயின புடிக்கனுமன்னு ஆறரைக் கெழம்ப வேண்டதா இருக்கு
உம்
அது செரம் மாருக்கு
ம்
இப்போ என்னன்னா அதா முடிவுன்ற பஸ்ஸு வரமாட்டேங்குது அந்த ஊர்ல
ஆமா
கால நேரத்துல வரமாட்டேங்குது பண்றது
ம் இப்ப வண்டி வண்டி நம்ம வ வாகனோ சொல்லி ட்டு செலுத்திட்டு நம்ப வண்டி போகறோம்னா நம்ப எதுக் கு வர்றவங்கத பத்தி பிரச்சன இல்ல எதுக்க வர்றவங்கல பாக்கறோ போறோ வற் றோ வல்ல வந்து மெயினா கவனிக்க வேண்டியது வ நம்ப வளைவுல திரும்பம்போது வளைவுல திரும்பம்போது பின்னாடி யாரு நமக்கு பின் தொடர்ந்து வர்றாங்கன்னா நம்பொ பொசுக்குன்னு கட் பண்ணிடக் கூடாது பின்னாடி வர்றங்களான்னு பாத்துக்கிட்டுதா வண்டிய திருப்பனு இல்லன்னா நம்ப திருப்பனும்னா அவங்க வந்து டக்குனு வந்து மோதிடுவாங்க ம் அதுதா அந்த வளைவு அதுலைல்லா கொஞ் வேகத்த கொறைக்கணு
உழுந்துட்டோம்னா நமக்கு உழுந்துட்டோம்னா வீட்ல பாத்துக்க மனுஷாள் இல்ல
ஆ இல்ல அதுக்குதான் உழுவுரத்துக்கு முன்னாடியே தா சொல்றே அ தவறுகள் அந்த இடத்துலதா மெய்னு வளைவுகள் நம்ம எங்க திரும்புறோம் அந்த மாரி அந்த எடத் ததான் மெய்னா நம்ம கவனிக்கணும்
அ அதுதான்ப்பா பிரச்சன வேற ஒன்னும் இல்ல
ம் சில ஆ அல்ல அதையே நெனைச்சுகிட் இருக்க முடியாது இப்ப நம்ம பிரேக்கு எந்த நேரமு நம்ம கண்ணுல வந்து சில பேரு வண்டியே மோத போதுன்னா கூட பிரேக்க புடிக்க மாட்டாங்க அவுங்களுக்கு என்ன செய் செய்யனும்முன்னு கூட தடுமாற்றத் துல கூட ஒண்டி மோதிர்வாங்க அந்த மாதிரிலா ஆள்லா இருக்காங்க அவுங்கள அறியா பிரேக் இருக்கு ஆனா பிரேக்க புடிக்க மாட்டாங்க ம் அது கரெக்டா அந்த இது ஒரு அளவான வேகத்துல போனீங்கன்னா நம்ம அழகா பிரேக்க புடிச்சிட்டு கால கூட கீழ ஊனிக்கலா ஒன்னு பிரச்சன
ம் ம் பாப்போம் ட்ரைப் பண்ணி பாப்போம் வீட்டுக்காரவுங்கள்ட கேட்டிருக்கே கத்து தரேன்னு சொல்லிருக்காங்க வீட் வீட்டுக்காரவுங்கள்ட அவுங்க கத்து குடுத்தாங்கனா கத்துக்க வேண்டிதா என்ன
ஆ இது ஒண்ணும் பெரிய மேட்ர் இல்ல சைக்கிள் தான் பிரேக்கு தா ஆக்சிலேட்ரு பிரேக்கு அவ்ளோ தா ரெண்டு தா வளைவுல திரும்பும் போது தா தா நம்ப ரொம்ப கவனமா இருக்கணு ம் ஆனா லை சமயத்துல இண்டிகேட்ரு போட்டாலு சரி போடனாலும் சரி சரி என்று சில பேர் இண்டிகேட்ரு போட்டாலு பின்னாடி வர்ரவுங்க கவனிக்க மாட்டாங்க நம்ப நம்ப தெறமையா ஓட்ட தெரிஞ்சோமுன்னா டக்குனு கையகூட காட் கேகலா கைய காட்டிட்டு கூட இருந்தாலு இப்போ உள்ள வண்டியல்லா நொம் ரொம்ப அதிக வேகத்துல உள்ள வண்டி எல்லா வந்துட்டு சின்ன சின்ன பசங்கள்லா அவுங்க நொம்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம ஓடிட்டு இருக்கானுவ ம் நம்மதா கொஞ்சோ கவனமா போகனு
அ பாப்போ என்னானு ம் நாங்க இருக்கறது கிராம தா
ஒங்க கிராமோ அங்க அது தாராளமா இப்ப ரோடும் நீங்க போற உங்க ஹாஸ்பிட்டல் இருக்கற ரோடும் பெருசா இருக்கு அது தரலாம போலா வந்து கவனமா போக வேண்டியது மெயின் ரோட்ல தா மெயின்னு ஆமா
ட்டுக்கு வர
நேஷனல் ஹைவேல ஹவேல போகும்போதுதா கொஞ்ச கவனமா இருக்கணு வளைவுல அங்க திரும்பும் போது இங்க திரும்பும் போது உம் ஆமா அதுலதா கவனமா இரு சரி சரி சரி பிரச்சனைல்லா முடிஞ்சது பிறகு வாங்குங்க கொஞ்சம் ம்
வாங்கிடுவோன்னு வாங்கி கத்துக்க வேண்டியதா வீட்டுக்காரங்கள கேட்டுக்கிட்டு இருக்கே கத்துக்குவோ அவங்களுக்கு
ஆ அப் போயல்லா நம இந்த பஸ் ஏரி அந்த பஸ் சரி அங்க பின்னுன்னு இங்கன்னுன்னு மாறி மாறில்லா அந்து தேவையில்லை ஆ
இதுதா பாப்போ என்னன்னு பாப்போ ஏதோ கெளம்பி பாப்போ வண்டிய கத்துக்க வேற என்ன நீங்கதா சொல்லன் தோழர்கள்
சரி சரி அதா சென்னைக்கு போணுந்தா எப்பன்னு தெரியல கேட்டுட்டு கொஞ்சோ ஃபைனான்ஸு கொஞ்சோ பிரச்சனயா இருக்கு பாத்துட்டு தா போவனு நா முடிவு பண்ணல ம் கூட்டாளி வர வேக வே எங்கூட வந்து எனக்கு பெறகு வந்தவரு வெள்நாடு போய்ட்டாரு உம் மர்டியு வெல்லாடு போய்ட்டாரு
ஆ
ம் அவருக்கூ பிரச்சன இர்க்கு இருந்தாலு அவர்க்கூ அவரு மெடிக்கல்லா போட மெடிக்கில் செக்காப்ல்லா போட முடியாது செட்டிங் மெடிக்கல்னு சொல்லிட்டு காசு கொடுத்து இத வேற மாறியா போட்டுக்ட்ருப்பாரு ஆ அவரு பிரச்சனைலதா இருக் கட இருந்தாலு எல் லா ஓடுற வரைக்கூ ஓடட்டு வண்டி ஓடட்டுன்ட்டு போய்ட்ருக்காரு
அ அதுதா நா அதா இவுங்களு எங்க வீட்டுக்காரவங்களு போறேனு சொன்னாங்க
அ
போறதுக்கு அவுங்க பேர புள்ளய பாத்துக்கனுமேனு இப்ப ஆள் நாங்க ரெண்டு வேரு வேலைக் போறது
பேர புள்ளய பாத்து இருந்தாக்க வருமானத்துக்கு வழி இல்லாமலே இல்ல இருக்கு அ பே பேர புள்ள பேர புள்ளய சம்பாரிச்சி குடுக்க போது பேர புள்ளைய சம்பாரிச்சி குடுக்க போத்
என்ன செய்றது வேற வழி இல்லாம இப்ப பாத்துக்குற நெலமையா இருக்காங்க என்ன செய்றது பாப்போ என்னனு என்ன நடக்குதுன் பாப்போ
செர் செரி
யாரு மாப்ளையா மாப்புள்ள வந்து ஓட் டல்ல வேலைக் போய்ட்ருக் காங்க வேலக்கி போய்ட்ருக்காங்க மாப்புள
இப்ப எதே ஏற்பாடு பண்ணலா
அதா பாக்கனு என்ன ஒன்னு சொல்லல என்னப் பண்றதுன் தெர்ல இருக்காங்க இப்ப இங்க தா போயி ட்டுருக்காங்க பாப்போ என்ன பண்றாங்கன் தெர்ல வேல ஒன்னு செட் ஆக மாட்டேங்கிது கட வைக்க போறே கட வைக்க போறேன்னு
ம் ஏற்கனவே கட வெச்சாருன் சொன்னீங்க எருட் பண்ணிக்குவே
ஆமா அதா இப்ப திருப்பியு எதாவது வேற மள்ளிய கட் வைக்கலான் பாக்குறாங்க
அ
நீ என்ன பண்ண போறாங்கன் தெரியல பாப்போ என்ன பண்றாங்களா ஏதா ஒண்ணு பண்ணி முடிவுக்கு வர வேண்டியது தானே
கடுமையான ஒழைப்பு வேணு ஆமா காலையிலயே வன் வெ கடைய தொறக்கணு ஒரு எட்டு ஒரு ஏழ்ற எட்டு மணிக்குள்ளே எல்லா கடைய தொறக்கணு ம் நைட்டு ஒரு ஒம்போது எட்டு ஒம்போது பத்து கொஞ்சோ ஆவு ம்
என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல பாப்போம்
நெனச்ச நேரோம் சாத்தி சாத்தி சாத்தி போட்டு கடைய தொறந்தா வர்ற கஸ்டமரும் ஒன்னு ரெண்டும் வராம உளரோ உம் இப்ப அந்த தோழர் க மளிகை கடையும் இப்ப அதிகோ வர வர அதிகமாயிட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு ப சேரி சேரி தோழி அடுத்த தடவை அடுத் அடுத்தது பதிவுல பேசுவோம்